அ
சொல்றா சும்மாதா நீயி
சும்மாதான்டா சாப்டியா
ம் சாப்டே
அப்பற என்னா எதா கிரௌண்டு கிரௌண்டுக் போனியா
கிரௌண்டுக்கு இப்ப எங்கடா முன்னயாது ஸ்கூல்ல படிக்குள்ளயாது போனோ
ம்
ஃபுட்பால் விளாடுவோ பசங்களா சேந்து இப்ப எங்கடா எங்கயு போறத்துக்கில்ல
ஆ
ஒரே பிஸி
ஓ காலேஜு போனொனே பிஸி
என்னா பண்றது
உ
ஆ போனா ஃபுட்பல் வெளாடுவோ ஜாலியா அப்டியே கிரௌண்ட்ல மழைல நனஞ்சுனே மழையே பேஞ்சாலே கம்முணுக்க மாட்டோ வ்ளாடினே இருப்போ
இந்தா ம மதியோ பன்னெண்டு மணிக்கு உச்சி வெயிலு சுள்ளுனு அடிக்கும் போதே உக்காந்து வெளாடுனோ ஃபுட்பாலு
ஆ இப்ப போய் வெளன்னா நல்லாதா இருக்கு ஆனா யாரு சே சேர மாட்டுக்கிறீங்களே ஆளுங்களே
வந்தா எவனு வர்ரதில்ல அவனுக வந்தா நா வர்ரதுல்ல
இல்ல நாம ரெண்டு பேரு போனா அவனுங்க வர்றது இல்ல என்னா பண்றது போ எங்கந்து விளாடுறது
உ
அ ஏன் ஒரே வெறுப்பு
ஒவ்வொருத்தருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிண்ணு வாங்கடா வாங்கடா வாங்க பத்து டைம் கால் அடிக்கணு ஒரு
ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டானுங்க ஃபோன் பண்ணி எடுத்தா கூட பரவாயில்ல அ இல்ல வேலயாக்கறேனுவாங்க ஏ
ஆ
இல்னா கடக்கி வந்துக்குறே அங்க இக்குறே இங்க இக்குறேனு சொல்லி எதானா சொல்லுவானுங்க அதுக்கே ஃபோன் பண்றது இல்ல ஆ
சோன்னா ஏழு மணிக் தான்டா காலேஜே முடி சே ஏழு மணிக்தா நா வீட்டுக்கே வருவே காலேஜ் முடிச்சுட்டு அஞ்சு மணிக்தா எனக்கு காலேஜே முடியு ஆமா
ஆ
எதுக்கு தேவல்லாத வேல உ இப்ப எவனு வெளாடலனாலு அப்பலா நல்லா விலாடின்ருந்தோ
விலாடினுர்ந்தோ ஆமா
உ உ ஒரு சீசன் ஃபுட்பாலு கிரிக்கெட்டு கொஞ்ச நேரோ கபடி
அந்த மாரி கோலி கோலி விளாடு வந்து ஏ பம்பரோ பம்பரல்லா எனக்கு ஒ உடவே தெரியாது பம்பரல்லா உடறதுக்கு நீங்க தானடப்பா சொல்லியே குடுத்தீங்க கோலி ஆடத் தெரியாது
ம் அதெல்லா மறந்தே போஸ்சாக்கு எல்லா எப்பிடி ஆடுறதுனே
மறந்து போஸி என்னா பண்றது
ம்
விதி கில்லி தண்டாளல்லா நல்லாக்கும்ல்ல
ஏன்டா கில்லி கிரிக்கெட் மாறிதா இப்ப அடிச்சிபட்டோ அடிக்கிணு
தூக்கி விட்டுரு அதுதான பையோ ஒரு வாட்டி விளாடினு குள்ள
ம்
கண்ணிலியே அடிஷ்ட்டா கில்லிய தூக்கி
உனக்காயம்
ஆ அது இங்க வீட்டாண்டையே ரோட்ல விளாடிந்தோ.
ஆ
தூக்கி ஒரு அடி அடிசா கரெக்டா கண்ணிலயே வந்து விழுந்துருச்சி கண்ணே கலங்கிருஷ் தி
அடப்பாவி
ப்பாருவாருட்டா கில்லி தேனுக்காரு தலைவர்ரு
ம் நா ஒரு டைம் அப்பிடிதா இவனக்கு அடிச்சிட்டே கண்ணுலே அடிச்சட்டாங் கிரிக்கெட் விளையாடு போது பால கண்ணல்லா கொஞ் கொஞ்சோ மேல நெத்தியில பட்டுருச்சா அந்த புருவங்க இதுல அதுல பட்டுச்சுனுக்கு அடி அ ஃப்ரெண்ட் வீட் சும்மா ஒக்காந்து வெளயாடிட்டு இந்தோம்
நம்ம கிரவுண்ட்ல ஃபுட்பால் விளானுக்குள்ள நம்ம கிரௌண்ட்ல ஃபுட்பால் விளயாண்டனுக்குள்ள ஒரு வாட்டி ஒரு பையே அங் முட்டிக்கு முட்டி வந்து இடிச்சா பா ட் ஆ நாம்பளா வெளாடிந்துக்குல ஸ்கூல்ல அப்புற ஒன்னொருக்கன நா அடிச்சி பாலோட அடிச்சு பரக்கொட்டனே
ஏங்க நா ஒ மூஞ்சிக் கெடிகியலடா பால
ஆ உன்னோர்த்தவ வயித்துலே அடிச்சானே ஞாபகம்கீதா
ம் அன்னிக் கி மேச்லே ஒனக்கு ரெண்டடி விழுந்துச்சு மூஞ்சில அடிச்ச மூக்
மூஞ்சில வயித் துல ரெண்டு வாட்டி
ம் அதலா மேட்ச்ல உலறது சகஜம் தா
ஆ அடி அது வெளயாட்டு பா வெளையாட்டில் சகஜம்
ம் ம்
பண்ண முடியும் விளாடுகுள்ள
சாப்ட்டதுலா ஃபுட்பால் ஃபுட்பால் நானுங்க எப்பல்லா அவுங்க தத்திக்கின்னு போயிதானுங்க டானு கிரௌண்டுக்கு கிரிக்கெட் விளாடற ம் மே ம் ஐ பி எல் போறனால எல்லா
நானே டு்வெல்த்து வரிக்கும் கிரிக்கெட்டே என்னானு தெரியாது மேச்சும் பாக்க மாட்டோ ஒன்னும் பாக்க மாட்டோ இப்பல்லா கிரிக்கெட்டு பாக்கறதுதா
ம் நா அப்பத்தலே கிரிக்கெட் பாப் பான் ஆனா கிரௌண்டுக்கு பசங்களோய் ஏதோ கொஞ்ச வெளாடுவே ஆனா மோஸ்ட்லி வந்து ஸ்கூல்னா ஃபுட்பாலு வீட்லனா கிரி கெட்டு அப்டிதா போயினோக்கு ம் ஏனா எவுனு இங்க ஃபுட்பால் வச்சினு டலாங்க
ஆம்பு கூ நா கூட இப்ப கெபில் ஏரிஸ் சென்டா தாத கிரிக்கெட்டு வெளாறதுக்கு வந்த நானு ம் புட்பால் சொன்ன மாரி யாரு ஃபுட்பாலு யாருகிட்டயு ஃபுட்பாலு இக்காது ஆனா கிரிக்கெட்டு எல்லாருகிட்டையு இருக்கு பேட்டு பாலு எல்லா ஸ்டெம்ப்பு ஒருத்தங்கிரிக்கி பேட்டு வச்சிருப்
ஒத
ஒருத்த. பேட் வச்சிருப்பா ஒருத்த பால் வச்சிருப்பா ஸ்டெம்பு‌ வச்சிருப் வா
ம் ஆயா குடுத்த பால்லு பால் வாங்க மாட்டக்கராங்க ஆனா ஆயிரத்தி ஐநூறு குடுத்து பேட்டு பாலு ஸ்டெம்பு எல்லாமே வாங்கரனுங்க அது இன்டர்ன் தா ஆ ஆ காம்போ இது எல்லா தனித்தனியா வா கு உங்க கிட்டே போகானுங்கடா ஃபைவ் தோவுசண் வர்த் கிட் கட்டியா வாங்கவே இல்ல அது ரீசென்டா மொத்தமா கிட்டு ஸ்டெம்பு பேட்டு பாலு எல்லாமே ரெண்டு ரெண்டா
ஏ ஃபுட்பால் மிஞ்சி மிஞ்சி போனா ரெண் ரெண்டு ரூவா ரெண்டாயிர ரூவா வரும்மா
ஆ ஒரு பாலு இந்தா போதும்
ஆ எல்லா உ ம் பதினோரு பதினோரு இருவத்தி இருவத் இருவத்தி ரெண்டு பேர் வெளல்லா ம் கிரிக்கெட்க்கு எத் எத்தன பேரு
கிரிக்கெட்டுக்கு பதினொன்னு தா
பதினொன்னுதா
ம் ம் ம் அதே பதினொன்னு ஆப் இல்ல பதினொன்னு
ம்
இது செஸ்ஸக்குலா போய்கிறோலா கேம்மூ இண்டோர் கேமு செஸ்ஸு கேரமு
நான் ஃபிப்த்து சம்திங் கேரம் போர்டு தான் போனேன் நானும் இன்னொருதவனும் போனோம் ஃப்ரெண்டும் ஆமால சே
செஸ்ஸுக்கு தான் போயிட்டு ட்டு அங்க போனா மேட்சே வரல
ஆஹ் நம்ம இதுலயு செஸ் வச் கப்பலாம் வாங்கிட்டு வந்தாங்க ஏ நம்ம
அடிச்சாங்க அன்னக்கி வந்து மேக்ஸ் சார் இல்ல
ம் ம்ம்
போனம் மேக்ஸ்சே வரல பாத்த ஒரே ஒரு பையி குடுத்து அதயும் பையி வந்து துரத்தி விட்டானுங்க வெளிய போடான்ட்டு
நெக்ஸ்ட் ரவுண்டு விட்டாங்களா இல்ல
நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு தா நெக்ஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல இன்னொரு பையன் வந்தான் செக் மட்டும் வைச்சான் போயினே இந்தருச்சு முடிஞ்சு போச்சு ஒன்னுமே ஒன்னுமே பண்ண முடியல ஒரே ஒரு மூவு தான்
ஒரே மூவுலயா
ஒரே ஒரு மூவுதான் நா ஒரு முவ் அவன் ஒரு முவ் முடிஞ்சு ஹலோ
ஒரு இடத்தில நின்னு பேசுறா
ஒரு இடத்துல தான இருக்கறேன்
ஹலோ ரெஸ்ட்லாமையா
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதாடா
கேக்குதடா
ஆஹ கேக்குது இப்ப ஹலோ
ஹலோ
ஹலோ
சொல்றா சொல்றா கேக்குது அதா அப்பல்லா வந்து ஃபுட் பாலு வெச்சு ஆடிருந்தோ எப்ப கிரிக்கெட் பால்லு கிரிக் க்கேட் பேட் வெச்சு வெளையாண் இருக்குறோ
அ
இப்போட வா கிரவுண்டுக்கு வெளாண்டோ சாயங்காலத்துல எப்யும் போறதா வந்தனா வா எப்யும் போ
போலா போலா ஆஹ் டா அதுக்கு எங்க அதுக்கு எங்க காலேஜ் முடுச்சுட்ட காலேஜ் வேற முடுச்சுட்டு வேலைக்கு வேற போனு ஹலோ
சொல்றா
கேக்குதா
கேக்குது கேக்குது சொல்லு
அதா காலேஜ் வேற முடுச்சுட்ட வேலைக்கு வேற போனு எங்க எல்லாரு இதுக்கே டைம் இல்லடா கேரம் போடு ஒரு வாட்டி பசங்க கூட விளாடிருத்தது
போயிட்டு ஈவினிங் போல போனும்பா விளாட்டு பொருமையா வர வேண்டிதா
ஆ சேரிதா கேரம் போடா கேரம் போடு
என்னடா சொல்றா சொல் ஆ
ஒரு வாட்டியே பசங்க கூட விளையாடினுந்தானுங்க பசங்க எல்லா
ஆ
ஒரு ஃப்ரெண்டு என்ன பன்னா உனக்கு டைம் ஆயிருச்சு வீட்ல ஃபோன் பண்ணாங்கன் சொல்ட்டு எழுந்து போயிட்டா லாஸ்ட் ஒரே ஒரு காயினு அவே அடுத் த்துல என்ன உக்கார சொன்னாங்க
ஆ
எ ஃப்ரெண்டு் என்னன்னா ஒழுங்கா அடிச்சுர்றா அடிக்கலன்னா அவ்ளதா நம்மளய வேல வாங்கிரு கிருவானுங்க இன்னிக்கு அப்டின்ஸ் சொல்லி சொன்னா. எனக்கு ஒரே பதட்டமாயிருச் செ செரி எதா இப்ப என் என்னா பண்றதுன்னு தெர்ல. பாத்து கரெக்டா வச்சு கையி வேற நடுங்குது ஒரு பக்கோ
ம்
அப்புறோ பாத்து வச்சு அடிச்சு கரெக்டா போய் உழுந்துருச்சு.
வச்சியா கரெக்டா
சந்தோஷோ ரெண்டு பேரு ஒன்னு சொல்ல முடி க்கிலியே ஒரே ஓட்டனா ஓட்டோ எகிரினு ஓடினு ஓடினேருந்தனே அந்த மாரிலா அமக்களோ பண்ணிருந்தோ அ
ஆ
அங்க காலேஜ்ல கூட பசங்க எல்லா கேரம் போர்டு வெளையாடுவானுக
ஓ
விளாடினு க்குள்ள கத்துவாரு ஃபாதர் வந்து பாத்துட்டு கத்துவாரு
ம்
இந்த மாரில்லா நடக்கு
ம் சேரிடா நா அப்றமா பண்ற
ஆ
ம்
ம் ஓகே
ம்